ஹலோ கேக்குதா
கேக்குது டா
அஹ் பச்சக்களர்ல வருது அஹ் ஹம் ஒரு நிமிஷம் இரு டா பேசமுடிய எடக் சொன்னதே பேசுவோ
ஆஹ் செரி செரி
உம் அத மாச அவன புரில
உம் உம் நீயே பேசு ஃபர்ஸ்ட்டு நா அதுக்குதா
ஆஹ்
லொலடா நா போ இ இந்த உலகத்துல வந்து பணச பணக்காரங்க இருக்கிறாங்க ஏழையிருக்கறாங்க சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க நடிகர்கள் இருக்றாங்க டாக்டரு இன்ஜினியரு விவசாயிங்க அ வியாபாரக்காரங்க அவங்க யாரா இருந்தாலு ஒரு அவங்களுக்கெல்லா வந்து பொதுவான விஷயோ இருக்குல அது கனவு இல்ல திறம இல்ல பயோ இல்ல ஓ நாளைக்கு பண்ணிக்கலானு தள்ளி போட்ட விஷயோ தா ஒ பண்ணு ஒரு நாள் நம்ம வாழ்க்கைல ம் தள்ளி போட்ட எல்லா விஷயங்களு மனித வந்துட்டு வந்தா எப்டிருக்கு நீ கொஞ்சோ யோச்சு பாரு நீ பட்றா என்னமா இல்ல இல்ல மா
ஹலோ
ஆ சொல்றா
கேக்குதா இப்டி
எல்லா
டேய் டேய் உன் உண்மையாடா ஏனா நம்ம வாழ்க்கைல நெறைய விஷயங்கள் ஃபெல் ஃபெயில் ஆனதுனால நம்ம போகல ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணாத பண்ணாதனால நம்ம நடக்காம போச்சு
போனு என்ன பண்ணுனு நம்ம நெனச்சி இப்ப நம்ம பிசினஸ் பண்ணுனா அதையு நெனச்சா அதுக்கப்ரோ இந்த கத எல்லாமே ஒரே நேரத்துல வந்துருக்குது அந்த சீன் யோசிச்சாலே கொஞ்சோ பயமாருக்குடா நீ என்னாடா நெனைக்ற
இமேஜின் பண்ணுடா ஒ வாழ்க்கைல நீ பத்து வருஷமா ஸ்டார்ட் பண்ணனுனு நெனைச்ச ஒரு விஷ்யோ ஒ முன்னாடி வந்து நிக்குது அது உண்மையா பாத்து கேக்குது நா உன் கிட்ட என்ன தப்பு பண்ணனனு நீ என்ன ட்ரை பண்ணுவ இல்ல என்னன்னு நீ ஒரு ஃபெய்லியர் வந்து நிக் விட இது கொஞ்சோ ஹெவி ஏனா ஃபெய்லியர் ஆச்சுனா கொறச்பட்சோ முயற்சி பண்ணிருக்க ஆனா ட்ரை பண்ணா கூட பண்ண முடியாத
ஆமா சில வாழ்க்கைல பெரிய ரெக்ரேட் பண்ணுவாங்க தோல்வி வராது அப்ரோ முயற்சி பண்ணாம எந்த விஷயங்களு வராதுன்னு சொல்லுவாங்க நா ஒரு எம்பது வயசு தாத்தா ஒருத்தர் உக்காந்துருக்காரு ஒவ்வொரு வாழ்க்கையில நடந்த தடுக்கல்லா மட்டு இன்னு கிராமகட்ச இருக்கு ஏன்னா மனுஷ தொழில் நடத்துனான் ஆனா வாய்ப்பு பயன்படுத்தாம இருந்த மறக்கா வே மாட்டதா
இதுல ரொம்ப மைண்ட் போலிங் ப்லோவிங் என்னன்னு தெரியுமா நம்ம ஒரு நம்ம ஒரு கோல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது ரொம்ப பெரிய மவுன்டென் மாதிரி தெரியு ஜிம் போறது லாங்குவேஜ் கத்துக்கறது புக் எழுதுறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது எது வந்தாலு இம்பாசிபிள் மாதிரி தோணு ஆனா அந்த கோலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வர்சொ கழிச்சு திரும்பி பாத்தா நெறைய இத நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்லாமே தோணு அதாவது நம்மள நிறுத்துக்ற கோல விட சைஸ் கோல விட சைஸ் இல்ல ஸ்டார்ட் பண்ணுணு பண்ற பயம்
சரியா சொல்லுங்க அப்பதா பணக்கொண்ட உலகத்துல இருக்குறங்க எல்லா நாளைக்கு அகேடமி ஒரு ஸ்டேடியம் இந்த கோடி இப்ப நாளைக்கு க்கி எக்சைஸ் ஆரம்பிக்கிறண்டு சொன்னே எப்பயோ ஒரு பக்கோ நாளைக்கு அந்த புக்க படிக்கிறேன்னு சொன்ன விஷயோ ஒரு பக்கம் நாளைக்கு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு சொன்ன விஷயம் அது ஒரு பக்கம் அப்ரோ ஸ்டேடியம்ல இருக்கிற கிரௌட பாத்தா மனுஷன் இன்னு எவ்வளோ விஷயங்கள் டிலே பண்ணிருக்குனு தெரியுங்களா
நீ எனக்கு தோணும் ன்றது அந்த கிரவுட்ல ரொம்ப மோசமா ஒரு கீழாக இருக்கும் யாரோ ஒருத்தே ஒருத்த கேக்றதா கத்துக்கணும்னு நினைச்சிருப்ப ப்பான் யாரோ டிராயிங் கத்துக்கணும்னு நினச்சிருப்பான் யாரோ சுவிம்மிங் கத்துக்கனும் நினச்சிருப்பா ப்பான் ஆனா வாழ்க்கையில பிஸியா போய போயிச்சு பிஸியா போயிருச்சு வருஷங்கள் ஓடிச்சு அந்த சீரியல் எல்லாமே ஒரு மூலையில உட்கார்ந்து உட்கார்ந்துருவே நா நாங்க உன் வாழ்க்கையில வந்திருக்கலான்னு அமைதியா சொல்லிட்டே இருப்போ
ஆமாடா அதுவு இன்டர்சன்ஷிப் சம்பந்தபட்டது இப்போ நாளைக்கு ரொம்ப ரொம்போ அப்புறோ நாளைக்கு கால் பண்ணலா முடிச்ச ஃபிரண்டு அப்றோ நாளைக்கு பாக்கலாம்னு நெனச்ச ரிலேட்டிவ் நாளைக்கு ஸ்டோரி கேட்டா நாளைக்கு மன்னிப்பு கெட்டதா நினச்ச மனுஷன் சில நேரோ அந்த நாளைக்கு வரவே வராது அதனால சில விஷயங்கள் டெத்லைன் காலண்டர்ல இல்ல வாழ்க்கையில தா இருக்குதுடா
இருக்குதா எதிரா வளந்துற ம்
அதான்டா
உண்மையாடா அதனால சில நேர உண்மையாடா அதனால சில நேரம் வாழ்க்கையில பிக்கெஸ்ட் லிமிட் ஸ்டேஜ் இல்ல கம் கம்ஃபர்ட் தா இன்னு கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு பாக்கலான்னு சொல்ற அ சின்ன வாய்ஸ்தா அது சத்தமா பேசாது மெதுவா பேசும் பண கலவுகள அத அமைதியா தூங்க வச்சிடு
சொன்னடா இப்போ கர்ப்பன பண்ணி சாகாது கர்ப்பன பண்ணிப்பாரு
கற்பன எதைய பாக்கணுமா
வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணாம விட்ட எல்லா விஷயங்களும் இப்ப முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் கேக்குது இப்போ நாங்க முடியாதாக நாங்க நடக்கலண்ட நீ ட்ரை பண்ணதால தா நா நடக்கல டே அந்த லைன் கேக்குறது ரொம்ப கஷ்டம்டா
அது தான்டா ஃபைனல் டுவிஸ்ட் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்ட வராது பர்பெக்ட் மூடு்வராது பர்பெக்ட் கான்பிடன்ஸ் வராது பரஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வராது பல நேரம் மனித முன்னாடி நடந்தாதா பாத தெரியும் ஸ்டார்ட் பண்ணாதா டிசிஷன் கிடைக்கும்
ஆமாடா அதோட டா ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாளைக்கும் உயிரோடு உயிரோட இருந்து நம்ம முன்னாடி வந்தா நின்னா அவங்க கோவப்பட மாட்டாங்க அவங்க சண்ட போட மாட்டாங்க அவங்க அமைதி ஒரே ஒரே விஷயம் தா சொல்லுவாங்க நீ எப்பவுமே எங்கள நாளைக்கு தள்ளி போனா அது எங்களுக்கு தேவையானது நாளை ஒரு சின்ன ஆர்வம் தான்னு
ஏடா வாழ்க்கையில நிறைய கனவுகள் தோல்வி தோல்வியால சாகல நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிதா சாகுது என்டா அமைதியா இருக்க
ம் ம் சொல்லுடா
ம் மேட்ச் பத்தியா
உம் மேட்சதா பார்த்தேன்டா அதா அதா ஒன் சைடவே முடிஞ்சிச்சே
நல்லா தண்ட நல்லா தண்டா போச்சி மேட்ச்சு
உம் நல்லாதா போச்சு ஏன்டா சிரிச்சனா இருக்க
சிரிப்பு வந்த சிரக்காம
ஒ இப்படிதா பேசலா வேலைக் காவாது
எதுனா அனுப்புடா
இல்ல அப்படியே பேச லா நம்ம என்ன பண்ணலா ஓ கீழ ஒரு நம்ப நண்பர் ஒருத்
டி ஆஹ்
அவரு கூட நீங் கேம் ஆடு அப்டிங்குவ அந்த கேம் எப்டி போச்சு யாருக்கு வின் பண்ணது யாரு அதிகமா நல்லா விளையாடுந்தது
வேற யார் ஆப்போனன்ட்டுதா
ஆஹ ஆப்பனன்ட்டா
ட்டுருவோமா
டீ கடையா டீ கடயு நல்ல ஐடியாதா ஆனா அதுக்கு அ அதுக்கு ரொம்ப தெருக்கு தெரு நாலு கட இருக்குது அத அத போட்டா நம்ம முன்ன வர முடியுமா எ தனா ஐடியா இருந்தா சொல்லு பண்லா ஒரு ஆளுக்கு உம்
நம்ம கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுவோ டீ மட்டு இல்லாம புதுசா வேறெதுனா ஆட் பண்லா
அதா இப்ப நம்ம பக்கத்து கடைல பேக்கரியே தொறந்துருக்காங்களே டீ கட பக்கத்துல இத விட என்ன டிஃப்ரெண்டா பண்றது நா எத்தன பேரு ஃபர்ஸ்ட் இருக்கோ எத்தன பேருக்கு ஆளுக்கு எவ்ளோ போடுறோ அதெல்லா பொறுத்துதா நம்ம டிஸை பண்ண முடியு
உம் அது கரக்ட்டுதா
இப்ப நா ஒரு ஒரு லட்சம் போட்டா நீ ஒரு ஒரு லட்சொ அந்த நண்பரு இன்னோரு நண்பரு அவரு வந்து பத்து ரூவா குடுக்கவே அழுவாறு அவர் ஒரு லட்ச
பேசாம இந்த நம்ம இந்த கிளாத்திங் பிசினஸ் பண்ணலாமா டி சர்ட் பிரிண்ட் பண்ற மிஷின் இருக்கு கு எங்கிட்ட அது நம்ம டிசைன் டிசைனா பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணலா
டியூப் சேனல் ஓப்பன் பண்ருவமா
உம் கண்டென்ட் கிரியேஷன் ஆயிரலாமா பேச ம நானு ரொம்ப நல்லா எல்லா பொருளு இருக்கு வாங்கடா ஒருத்தர் டார நா டேரக்ஷன் பண்றே நா கத ஸ்கிர்ஃப்ட் எழுதி எடுத்துட்டு வரேனு ஒருத்தர் சொன்னாரு அவர ஆளயே காணோ நா இப்ப எல்லாருமே ரெடியாதா இருக்கோ காலேஜ்லயே ரெண்டு பசங்க ரெடியா இருக்கானுங்க
எனக்கு நாளைக் கூட ஸ்டார்ட் பண்ணலா பிரச்ச எப்ப ஸ்டார்ட் பண்ணலானு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலா
பண்ணலா நாளைக்கே கூட பண்ணலா ஒன்னும் பிரச்சன இல்ல கத மட்டும் ரெடி பண்ணுங்க நாளைக்கு வந்து என்னன்னா சும்மா ட்ரையல் மட்டு பாக்கலாம் எது எது எப்டி எப்பி செட் பண்ணி எப்டி இருக்கு பண்ணலாம் அப்படின்றத செட் பண்ட்டோனா நம்மளுக்கு ஒரு ஐடியா கி பண்ணும் அடுத்தது இப்டிதா பண்ணு அப்டின்ட்டு அதுக்கப்புற ஒரு வாரம் டைம் எடுத்துகூட நம்ப ஸ்கிரிப்ட்டலாம் ஏறி வீடியோ செ
ஆஹ் ஓகே ஓகே ஆஹ் செரிடா